வணக்கம் தோழி ஆ வணக்கம் தோழி
லா இருக்கே
எப்டிருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க இப்ப வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ஷாப்பிங் பத்தி பேசலா ஓகேங்களா
ம்
ஆ இப்ப ஆன்லைன் ஆஃப்ல ஆஃப்லைன் ஷாப்பிங் வந்து ஆன்லைன்ல வந்து இப்ப நெறைய பேர் வந்து ஆ ஆ ஒர்க் போயிட்டு இருப்பாங்க நெறைய பேர் போயி அந்த டயத்துக்கு போயி நம்ம போயி ஆஃப்லைன்ல போயி அ ஷாப்பிங்லா பண்ண முடியாது அதுக்காண்டி டைம் வந்து அ ம் டைம் வந்து மேனேஜ் பண்றக்கான்டி எல்லாரு என்ன பண்டாங்க நெறைய பேர் வந்து ஆன்லைன்லேயே இப்ப வந்து ஷாப்பிங்லா பண்ணிக்கிறாங்க ஆ அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க
இல்ல அது வந்து வ வேலைக்கு போறவங்களுக்கு கொஞ்ச வசதியா இருக்கு ஆ அதா அ க வேலைக்கு போறவுங்களுக்கு அது வந்து வசதியா இருக்கு எனக்கு வந்து இப்ப அவுங்க ஜாப் போயிட்டு வந்துட்டு கடைக்கு போய்லா வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல இதே அவுங்க ஆன்லைன்ல வந்து எதுன்னு சூஸ் பண்ணிட்டு அவுங்க வந்து வர நை வர நேரத்துக்கு கூட வந்து அவுங்க ஆர்ட்ரு போட்டு வாங்கிக்குவாங்க அது வந்து அவுங்களுக்கு இன்னமு வந்து ஈஸியா இருக்கு அந்த டைம் வந்து அந்த டைம்க்கு அவுங்க வேற ஏதாவது ஒரு ஒர்க் கூட பாக்லா அது வந்து ஜாப் போறவங்களுக்கு ஈஸியா இருக்கு ம் ஏ இல்ல இப்ப அவுங்க வந்து கடைக்கு தா போய் வாங்கணுன்ற இது இருந்தா க இப்ப ஆன்லைன் இல்லாம ஆ கடையில தா போய் வாங்கணுன்ற நேர நெலம இருந்தாக்கா அவுங்களுக்கு வந்து ரொம்ப இது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் ஜா வேலைக் க்கும் போயிட்டு வந்துட்டு டிராவல் எப்டி பண்றாங்கன்னு தெரியல அப்டி ட்ரவல் போய் போயிட்டு வந்து அவுங்க வந்து கடைக்கும் போயிட்டு அ எல்லா எடமு அழஞ்சிட்டு வர்றது இன்னமு அவுங்களுக்கு டயர்டா இருக்கும்ல அத் அது வந்து ஜாப் போறவுங்களுக்கு வந்து ஆன்லைன்ல ஷாப் பண்றது டைம் மேனேஜ்மெண்ட் ம் டைம் ஆமா டைம் மேனேஜ்மெண்டாவு அவுங்களுக்கு கொஞ்சோ இதா இருக்கு ஃப்ரீயா இருக்கு உக்காந்த எடத் திலே இருந்து ஆர்ட்ரு போட்டு வாங்கிட்டாக்கா
ஆமாங்க
அலச்சல் இல்லாம
ஆமா இப்ப வந்து ஆன்லைன் ஷாப்பிங்ன் பாத்தீங்கன்னா நறைய வந்து இப்ப பட்டீலா மீசோ அமேசான் அஜியோ அந்த மாரில்லா நறைய பண்றாங்க ஆனா ஒவ்வொரு கம்பென்ல பாத் திங்கன்னா இப்ப நானே பாத்தீங்கன்னா மீசோல இருந்து நறையலா டிரெஸ் சுலா ஆர்டர் பண்ணியிருந்திருக்க அப்ப பாத்தீங்கன்னா ம் குவாலிட்டியே இல்லாம வரு பாத்துருக்கீங்களா நம்ம ரிவியூ பாத்து வாங்கிருவோ அதுல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருந்தா அந்த மாரி ரிவியூ போட்டிருந்தாங்கன்னா குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு அப்டின் சொல்லுவாங்க நானு அப்டிதா ஃபோர் ஃபைவ் அ ரிவி இருந்துது உங்க சைடு ரொம்ப சவுண்டு கேக்குது ம் அ ஆ இது இது வந்து பாத்துட்டு நா ஒரு தடவ வாங்கிருந்த ட்ரெஸ் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பாக்குறக்கு அந்த இதுல நம்ம மீஸ்ல பாக் அந்த பிக்சர்ல பாருங்க ரொம்ப அழகா இருந்துச்சு டிரெஸ் ரொம்ப அழகா இருக்குதே அதே மாரே வரு ட்ட ஆர்டர் பண்ணிருந்ந ஆனா வந்துச்சு மட்டு குவாலிட்டியே இல்லாம சுத்தமா இதாவே வரு
அதாவ அது சில டைமு ஆமா ஆமா சில டைம் ஏனா எல்லா டைமு அப்டி இருக்காது அது வந்து ஒரு சில டைம் அப்டிதா வந்து இது ப்ராடெக்ட் மாத்தி கூட செண்ட் பண்ணிருவாங்க குவாலிட்டி இல்லாம இருக்குது அது ஒரு சில டைம் அப்டி ஆன்லைன்ல இப் அப்டியு சில டைம் ஆகுந்தா ஆனா எல்லா டைமு வந்து அதே மாரி குவாலிட்டி இல்லாம வருன்றது சொல்ல முடியாது சேர் ஒரு சில டைம் மட்டு அந்த மாரி ஆகுது தா நானு பாத்திருக்கண்ணா அந்த மாரி ஒண்ணு கலர்
ஆமா இப்ப நானே ஒரு ட்ரெஸ் அது வந்து ஒரு அ ஒரு தடவ வந்து இந்த கக்வோபா மெட்டீரியல் சொல்வாங்கல்ல
ஆமா ஆமா
ஆ அந்த மெட்டீரியல் நல்லா இருக்குன் சொல்ட்டு அந்த மாரி மெட்டீரியல் என்ட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு வாங்கனே அப்ப பாத்தீங்கன்னா அதுல பாக்கு போது நல்லா குவாலிட்டியா நல்லா இருக்கு பே தெரிஞ்சுது அந்த பிச்சர் பாத்தா ஆ டிச் பண்ணிருக்கற இதுவு நல்லா இருந்த மாரி இருந்தது
ம் ம் அது அது வந்து அதா ஒரு சில டைம் வந்து அந்த மாரி நா நானுமே எனக் மே அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அ ஒரு சில டைம் அப்டி மாறிடுது சில டைம் வந்து கலரே மாறி நம்ம ஒரு கலர் வந் து சூஸ் பண்ணி போட்ருப்போ அவுங்க ஒரு கலர் போட்ருப்பாங்க அது வந்து கலரும் மாறிரு குவாலிட்டியு கம்மிய தா இருக்கு அது எல்லா டைமு அப்டி இல்ல ஒரு சில டைம் அப்டிதா இருக்கு
நான் பாத்ததுல மேஸ் மீசோல்ல ஃபுள்ளா அப்டிதாங்க வருது நெறைய மாத்தி மாத்தி வேற அனுப்பிருவாங்க ஒரு தடவ எங்க பாப்பா குட்டி சின்ன பொண்ணுதா
ம் ம் ம்
அந்த பரதநாட்டிய இதுல சேர்த்திருக்கோமா சரி சின்ன குட்டி நெக்லஸ் ஒன்னு சிம்பிளா ஒன்னு ஆட்ரு பண்லான் சொல்ட்டு அதுல பாத்துட்டு இருக்கு போது கொழந்தைல் கோல்டு போடக் கூடாதுல சும்மா இந்த இந்த மாரி செட்டு போட்டு விடுங்க சொல்லிருந்தாங்க சரி ஒன்னு வந்து ஆட்ரு போட்டிருந்தே பாத்திச்சி பாத்தினா அல வந்தது வந்து ஒரு ல லை லைட்டா அறுந்தது மேரி இருந்து செயினு ஒரு பக்கோ அத போட் டா வந்து குத்துற மாரி வேற இருக்குது கொழந்த தான பாப்பா அவ ஃபர்ஸ்ட் ஸ்டான்டட் படிக்கிற பொண்ணு ஐயோ இத போட்டாவே எனக்கு அறுக்குது வே அறுக்குற மாரி இருக்குது அறுக்குற மாதி போடவே இல்ல சரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்ருலான் சொல்லி நானு ரிட்டன் போடம வுட்டே அப் அப்றோ அந்த பங்க்ஷன் வரக்கு ஒன் வீக் ஆச்சு அப்ப போட்டு விட்டா அந்த செயினு பாதி இ பட்டயா இருக்குமே செயினு பின்னாடி மாட் ட்றது இந்த நெறய வளையோ குடுத்துருப்பாங்க ரிங் மாரி அட்ஜஸ் பண்ணிக்கிற மாரி
ம்
பாத்தீனா அந்த மாரி வந்தது ஆ அதனால என்ன பண்ணே அஆ ஆ வேஸ்ட்டா போயிடுச்சு அந்த மேரி இந்த மீசோல பாத்தீங்கனா எனக்கு நா பாத்த அளவுக்கு நெறைய குவால்டி இல்லாமதா வருது அப்றோ ஒன்னொன்னு பாத் பாத்தீன்னா நம்ம வீட்டு இந்த அக்சசரிஸ்ல்லா இருக்குல்ல அதெல்லா நல்லா இருக்குது
ம்
ம் லாஸ்டா வந்து நா வந்து இந்த இந்த வா வால்ல மாட்ற மேரி மணி ப்ளன்ட்டு இந்த உட்டன்லயே இப்டி வச்சிரு பாங்க அதுல மணி மணி பிளாண்ட் செடிப்போட்டு கொஞ்சோ அந்த டெஸ்ட் டியூப் மாரி குடுத்துருப்பாங்கள்ல கண்ணாடில அதுல தண்ணி ஊத்தி அந்த மணிபிளாண்ட் செரிய கட் பண்ணி கட் பண்ணி போட்டா நீட்டமா வளரு யு ஆ செவுத்துல பின்னாடி வந்து ஒரு கம்மு மாரி குடுத்துருப்பாங்க சிலிக்கான் கம்மு மாரி அது அப்டி லைனா ஒட்டிக்கலா ஸ்டெப்ஸ் மாரி அழகா ஒட்டிக்கலா அது வாங்கினே அது ந ரொம்ப நல்லாருந்ச்சு அப்றன் அ என்னை பொறுத்த வரைக்கு இந்த நம்ம ட்ரெஸ்ஸுனு குருதி இந்த மாரி ஷாரி அந்த மாரி வாங்னா நல்லா இல்லதா இது குவாலிட்டி நல்லாவே இருக்க மாட்டேது அப்டி வாங்னாலே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்கு மேல வாங்னா நல்லா இருக்குதாமா சொன்னாங்க ஒரு
ஆமா ஆமா ப்ரைஸ் கம்மியா மீசோல வந்து ப்ரைஸ் கம்மியா பாத்தா குவாலிட்டி நல்லால்ல அப்டின் தா சொல்லி சொல்றாங்க
ஆமா
மத்த மத்த இது வந்து இந்த வந்து கிச்சன் ஐட்டம்லா பாத்தீங் னா நல்லாருக்கு
ஆமா கிச்சன் ஐட்டமா நல்லா இருக்கு அப்றம் பாத்தீங்கன்னா நா வந்து இந்த நம்ம வந்து அதிகமா வந்து ஆஃப்லைன் வந்து அ டைமிங் வந்து வேலைக்கு போறவங்களுக்கு டைம் இருக்காது அதனால என்ன பண்ண ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிரோ நம்ம ஒவ்வொருத்துக் என்ன பண்ணுவாங்க டைம் இல்லைனா கூட பரவால்ல நம்ம லீவப்ப போயி எப்டியாருந்தாலு ஆஃப்லைன்லயே போய் நேரடியா பாத்து வாங்க்கிலா அப்டின் சொல்ட்டு தொட்டு பாத்துதா வாங்கினாதா எங்களுக் புடிக்கு அப்டின் சொல்ட்டு என்னோட ஃப்ரெண்டெல்லா சொல்லுவாங்க தோழிலா அவுங்க எப்டினா இந்த துணி எடுத்து பாத்து விரிச்சு பாத்துதா வாங்குனாதா அவுங்களுக் சாட்டிஸ்ஃபையா இருக் கு மனசு திருப்தியா இருக்கு அப்டின்டு வாங்கிட்டு வருவாங்க
கண்டிப்பா சில பேருக்ல்லா வந்து கடைக்கு அவுங்க அவுங்களே போயி பாத்து கண்ணால பாத்து எடுத்தாதா அவுங்களுக்கு வந்து ஒரு புல்ஃபிலா இருக்கு இல்லனா இது வந்து இது நல்லால்ல அப்டின்ற மாரியே தா வொரு தாட்லேதா இருப்பாங்க அது வந்து சில பேரு சில பேர்ல நறைய பேர் நா பாத்ருக்கே இந்த கடைக்கு பொய்ட்டு அவுங்க அவுங்களுக்கு புடிச்ச கலரு இருக்கு சில பேரு கலரு வந்து இதா இருக்கு இருக்காது அதனால ஒரு ஒரு பொருள் எடுக்றதுக்கு நாலு கட ஏறி அலைவாங்க அலஞ்சி அப்டி அலஞ்சி திரிஞ்சு எடுத்தா
வீட்லியே இருக்கோமா வீட்ல இருந்து ஆபிஸ் அப்டி பொய்ட்டு பொய்ட்டு வரோம்ல சரி அ இப்டியாது நம்ம டைம் கொஞ்சோ அ கொஞ்சோ சுத்தி பாத்த மாரி இருக்கு கொஞ்சோ டைம் அதுக்கு அ கொஞ்சோ நம்ம ஒரு ட்ரிப் போன மாரியே இருக்கு
அ கண்டிப்பா அது அதுவே ஒரு நாலு சாய் ஈவ்னிங் வரைக்கு இழுத்ரு அது வந்து ஒரு அது அப்ப தெரியாது அழையும்போது வீட்டுக்கு வரப்பதா தெரியு கைவலி கால்வலிக்கு வீட்டுக்கு வந்த பெறகு ஆனா அலையும்போது நம்ம வந்து ஒரு ஆர்வத்துல தேடுவோ
ஆர்வத்துல வந்து பண்ணும்போது வந்து ஒண்ணுமே தெரியாது கையல்லா வலிக்காது சாப்ட கூட பசிக்கு பசிக்காது அப்டின் சொல்ட்டு அப்டியே நாலா கடைகடையா ஏறி எறங்கி வாங்குவோ அப்றோ பாத்திங்கன்னா அங்கயே பாதி வியேர் பண்ணி பாத்துக்கலா அ அப்றோ வந்து நம்ம மனசு திரு த்தியா வாங்கிட்டு வருவா வீட்டுக்கு வரும்போது ஆனா இங்க ஆன்லைன்ல வாங்றது வந்து நம்ம வந்து டைம் சேவ் பண்றக்காண்டி வாங்கிரோ ஆனா குவாலிட்டி இல்லாம இருக்கு இப்ப பாத்திரங்கள் சில்வர் பாத்திரங்எவர் சில்வர் பாத்திரங்கள் அந்த மாரி குக்கரு அ அந்த மாறி பொருள் கூட வாங்க்கிலா ஒண்ணு இல்ல இந்த துணிய ஐட்டங்கள் அப்றோ வந்து இதல்லா இதல்லா அப்டிதா
எமர்ஜென்சிக்கு வாய்கிலா இப்ப எதாது நம்ம நாளைக்கு ஏதாவ்து பர்த்டே ஆ நாளைக்கு ஏதாவ்து பங்க்ஷன்னா நம் இப்ப இப்போ ஒட்னே நமக்கு மறந்துட்டோ அப்டின்னா எமர்ஜென்சிக்கு ஒட்னே ஆன்லைன்ல ஷாப் பண்ணிக்லா இல்லன் வேணாக்கா ஆஃப்லைன்தா என்னைய பொறுத்த வரைக்கு நல்லாது
ஆமா அந்த மாறிதா
ம்
இப்போ வந்து ம் அ அமேசான்ல கூட நா அந்த இந்த கிச்சன் ஐட்டோ இருக்கு பாத்திங்ளா அ இந்த அடி இந்த கம்பி கம்பியா இருக்கு சில்வர்லெஸ் ஸ்டீல்ல அடிலேந்து ட்ரே மாறி குடுத்ருப்பாங்க நம்ம பாத்ரமா
ஆம்மா ஆ நானு பாத்திருக்கே நல்லா அது அந்த ப்ராடக்ட் நல்லா தா இருக்கு நானு பாத்ருக்கே
அ அந்த இது வாங்னே ம் நல்லாதா இருக்குது ஆ சைஸ் வந்து நம்ம ரிவ்யூ பாத்துட்டு அமேசான்ல வாங்னே மீசோல வாங்குபோது ஒருதடவ மீஸ் போனவர்ச இதே டைத்துல மீசோல ஆட்ரு போட்டங்க ஆட்ரு போட்டு ம் அ கேஷ் ஆன் டெலிவரி தா போட்ருந்தே கேஷ் ஆன் டெலிவரி இல்ல அ இதுலய ஆன்லைன்லயே பேமெண்ட் பண்ற மாறி அந்த மாறி பண்ணிட்டே அ அப்ப ஊருக்கு பொய்ருந்து லீவ் முடிஞ்சு வருமோ கரெக்டா பாத்திங்ன்னா ஆட்ரு போட்ருந்தே இந்த ஜூன் ஒண்ணு இந்த மாறி டயத்துல வர மாறிதா பண்ணிருந்தே பாத்திங்ன்னா மாத்தி அனுப்பிர்ந்தாங்க
அது சரி
ஆ அது வந்து ரெண்ற அடி லென்த் இருக்கு ஒன்ற அடி அகல இருக்கு அடில வந்து ட்ரே குடுத்துருப்பாங்க நம்ம பாத்திரமலா கழுவிப்போட்டா தண்ணி வந்து வழிச்சு நின்றுமுல ஆ ஆ அந்த மாரி நம்ம ஆ அந்த மாரி ஆர்ட்ரு போட்ருந்தே அவுங்க அனுப்னது சின்ன ஒரு பாக்ஸ்ல எதோ வந்து குட்த்துட்டு போனாய்ங்க அப்ப ஏன் டெலிவரி காரன்ட்ட கேட்ட அ என்னன்ணா சின்ன பாக்ஸா இருக்குது நா போட்டது ஆர்ட்ரு போட்டது ரொம்ப பெருசா இருக்குமே
ம் ம்
கைல இந்த இது நம்ளுக்கு டெலிவரி பண்ற பெரியஐட்டமா அந்தந்த இதுல தான டெம்போலதான கொண்டு வந்து குடுத்து போவாங்க இவங்க டூ வீலர்ல வந்து குடுத்துட் போனாங்க ஐயோ என்ன அவ்ங்கள சொன்னாங்க இல்லம்மா அது நம்மதா இன்ஸ்டால் பண்ணிக்குடனு நீங்க மேல போய் ஓப்பன் பண்ணி பாருங்க அப்டின் சொல்லி போய்ட்டாங்க பாத்தா இந்த நூத்தியெம் பருவாய்க்கு நம்ம காஸ்மெட்டிக்லா போட்டு வப்போம்ல இந்த கிரீம்மு ம் சீப்பு இதலா இந்த பாடிஸ்டே பண்ண மாரி இருக்கும்ல தனி தனிய போட்டு வைக்கிற மாரி ட்ரெஸிங் டேபிள்கிட்ட வைக்கிற ஒரு ஒன் ஃபிஃப்டிதா வரு அத தா அத அனுப்பிருந்தாய்ங்க ஸ்டன்னாய்ட்டே அப்புடித்தா ஆ கஸ்டமர் கேர்க் ஃபோன் பண்ணி அப்புறோ பணோ வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க
ஆ உங்களுக்காது ரீஃபண் பண்ணிட்டாங்க சில பேருக்கு ரீஃபண்டே இப்ப ஆகமாட்டேங்குது அது எடுக்கற்த்துக்குமேவ வரமாட்டேங்காங்க
மீசோலையா அதாங்க எல்லாரு மீசோ அப்டிதா சொல்றாங்க அதுக்காகதா நாலா இப்ப அமே மீசோலா நா மறந்தே போய்ட்டே இப்ப நா அமேசான்தா பண்ணிக்கிறது
ஆ அமேசான்ல கூட ஒட்னே ஒட்னே ரெஸ்பான்ஸ் பண்றாங்க
ம் நம்ம ரிட்டன்ல பணோ கேட்டாலு தந்துருவாங்க அப்டில்ல எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்குலா அப்டிலா வேற அதுக் வேணி அந்த அமௌண்டுக்கு வேற எதோ கூட வாய்ங்கில்லா
ஆமா ஆமா எல்லார்மே மீசோல அப்டிதா ஆகுதுன்னு நா நெறையா பேர் அப்டிதா சொல்றாங்க
ஆமா அப்புறோ வந்து எனக்கு வந்தது வந்து செ ன் செரிங்க தோழி இப்ப வந்து நாளைக்கு மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்
ஆ சேரி சேரிங்க